வணக்கோ சொல்லுங்க
நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லாருக்கே சொல்லுங்க
சாப்ட்டாச்சா
ஆ சாப்ட்டாச்சு நீங்க
இன்னு இல்ல இதுக் மேலதா லேட்டு
சேரி ஓகே அ நார்மலா இட்லிதா
ஓ செரி செரி எப்டி வீட்லே பண்ணாங்ளா அ சொல்லுங்க நீங் வேன்னா இருந்தா சொல்லுங்கோ தலை
நீங்க எது தலைப்பு வச்சிருக்கீங்ளா
இல்ல நீங் எதாச்சு ஐடியா இருந்தா சொல்லுங்கு பேஸ்லா
செரி ஓகே நா வேர எதாச்சு பயணங்கள் அது மாரி எதாச்சு இருக்கா அந்த மாரி எதாச்சு இருக்குமா எதாச்சு பேஸ்லாமா உங்கட்ட இருக்கான் கேக்குற
நாங்கோ போயிருக்கோ எங்கயாச்சி என்னாக்க கோயிலுக்கு நெறியா போயிருக்கோ ட்ரிப் புன் பாத்தக்க
சேரி நீங்க போனதுல எதாச்சு நல்லத் ம் அது கூட சொல்லுங்க எதாச்சு
நாங்க வந்து திருநள்ளாறு போலான்ட்டு ப்ளான் பண்ணோ ஃபஸ்ட்டு ஆ ப்ளான் பண்ணிட்டு போற வழில அப்டே இது எங்ளுக் இந்த தஞ்சாவூர் இதல்லாமவரு இல்ல அது இயர்பை வருது
செரி செரி செரி அ செரி ஓக்
ஆம்மா அதல்லா பக்க பக்க தா வருது ஆ சரி அது பான் ப்ளான் பண்ணோ செரி பாண்டிச்சேரியு அப்டே போலா அப்டின்ற மாரி ஃபஸ்ட்டு ஏ எங் அண்ணா ஃபேம்லியு வரேன் சொல்லிருந்தாங்கோ அவுங்ளு வந்து இதெ இது திருவண்ணாமல ரெண்டு பேருக்கு வந்து நியர் பை ஸ்பாட்டு ஆ திருவண்ணாமலை வந்ட்டு அங்க மீட் பண்லான்ட்டு ப்ளான் பண்ணோ அ நாங்ளு இங்கந்து களம்பிட்டு அவங்ளு அங்கந்து திருநா திருநாமலை வந்தாங்கோ அங்க வந்து செரி க சாமி பாக்க முடியாது எது ப்ளேன் பண்ல அ ஆனா ஒரு ஆச பாத்துர்ல அங்க அப்டின்ட்டுனு அ செரி ட்ரை பண்ணுவோ ம ஓப்பனா இர்ந்தா பாக்கலா இல்லனா வி அப்டே கிளம்பிட்லா பாண்டிச்சேரி பொய்ட்டு அங்க ஒரு டூ டேஸ் ஸ்டே ஆயிட்டு அப்ற திரு இதுக்கு திருநல்லாறு இது போலா அப்டின்ட்டு ஒரு ப்ளேன் பண்ணிருந்தோ அதுக்கப்பறமா அந்த அங்க கோயிலு சும்மா ட்ரை பண்லா ரெஷ்ஷா இருப்பாங்கோ அ இல்லன்னா வெளியவே கற்பூர ஏத்தி சாமி கும்ட்டு வந்துலான்ட்டு போனோ ஆ பட் அன்னிக்கின்னு டைமு பரவால்ல எங்குளுக்கு இதுவா இருந்துது அ வெளிய போ மால தெரி போனு கிட்ட கிட்ட போனு கோயில்கிட்ட மதிய டைமு நல்லாஃப் ப்ரீயா இருந்துது செரி அங்க வெளிய இருக்குறவங்கலா சொன்னாங்க இப்ப போனா ஃப்ரீயா தரிசனம்
மதியோ ஆனா கோயில் நடா சாத்திர மாட்டாங்ளா பாண்டு மணிக்கு மேலலா
ஃபுல் டே இருக்கா
ஒ அங்கு காலைல இர்ந்து சாங்கால வரிக்கு எப்புயுமே இருக்கு
ஆம்மா இருக்கு ஆனா ரெஷ் எவியா இருக்கு டவுட்டு்தா அப்டின்ற மாரி எல்லா பேசிக்கினாங்கோ செரி எப்புடியு பாக்க முடியாது இங்க வெரியு வந்துட் டு செரி சும்மா வெளிய கும்ட்டு போலா அப்டின்ற ஒரு ப்ளேனிங்ல போனோ அப்றோ நீங்க போனா பாக்க முடியூன்ட்டுனு வெளிய சொன்னாங்கோ நாங்கோ செரு கடகடனு மால பூஜ சாமானு எல்லாமே வாங்கிட்டு அப்டே என்ட்ரி ஆயிட்டோ அப்டியே வித்தின் கொஞ்ச நேரத் துலே எதிர்பாக்கல அது ரொம்ப சீக்கிரமா தரிசனம் பாத்துனு வெளிய வந்துட்டோ சூப்பரா அந்தளவுக்கு ஃப்ரீயா இர்ந்தது அது ஒரு த்ரில்லிங்
டேவோ
ஆ வீக் டேஸு
செரி செரி செரி
ஆ அத நானு நல்லா எதிர்பாக்கல செரி பாக்கலான்ட்டு ஈஸியா பாத்துனு வந்ட்டோ உள்ள வரைக்கு நல்லா போய்ட் டு ஃப்ரீ இதேவா நல்லா பா ஆ ஏனா ஃப்ரீ இதுல அவ்ளோ டக்குனு பாக்க முடியாதுன்றாங்கோ அந்த மாரி அது பாத்துன் வந்ட்டு அப்பறோ அங்கர்ந்து அப்டியே பாண்டிச்சேரி போனோ அங்க போய்ட்டு ஸ்டே ஆனோ நல்லா ஸ்டே ஆய்ட்டு பீச்சுலல்லா விளயாட்டு அப்றோ இந்த போட்டிங் போனோ அங்கர்ந்து ஆ அப்பறமா இந்த இது ஆ உ இந்த படோ எட்த்திருக்காங்கோ பாருங்கோ மற்ந்துட்டே பொன்னியின் செல்வன் ஒன்னோ என்னவோ ஒருப் அந்த ஒரு சீன் வந்து அங்க எடுத்திருக்காங்கோ அந்த கட்டடோ எல்லா ஆமா இதான மாரி அந்த சீன் எல்லா காட்னாங்க அந்த எடத் துல ஆ நல்லா இர்ந்துது த்ரீலிங்கா ஆமா கேம்ஸு பசங் கொஞ்ச கேம்ஸ் ஆட்னாங்கோ அதெல்லா ஆடிட்டு அப்டியே இர்ந்து ந ஒரு நாள் அங்க ஸ்டே ஆய்ட்டு அங்கர்ந்து அப்டியே திருநாள்ளாறு போய்ட்டு அங்க போயி அங்க சாமி தரிசனல்லா பாத்துட்டு அப்றோ அங்க ஒரு ஒம்போது நவக் கிரகங்கள் இருக்கா அங்க போய்ட்டு அத தரிசனம் பண்ணா அவ்ளோ நல்ல தா திருநாள்ளாறு போய்ட்டு அங்கர்ந்து அங்க ஆ ஆனா பட் எங்ளால அது கவர் பண்ண முடியில ஒவ்வொன்னு ஒவ்வொரு எடத்துல இருக்கு ஆ சோ நாங்க பஸ்ல ட்ராவல் பண்ணதுனால வந்து எங்ளால அது கார்ல போயிர்ந்தா ஒருவேள எல்லாமே கவர் பண்ணீர்க்கலா டைம் டைம்மு நல்லா கீப்அப் பண்ணீர்க்கலா அ எங்ளால அது அதுனால பஸ்ஸுன்றத்னால அது ஓ வில்லேஜு மாதிரியா டைமுக்கு பஸ்ஸு கெடயாது ஒவ்வொரு எடத்துலு போன எடத்துல அப்டியே டைம் நெறைய வேஸ்ட் ஆனத்னால ஒரு ஃபோர் ஃபோர் டு ஃபை கோயில் தா கவர் பண்ணோ அதுக்கு மேல முடியில ன்ட்டு அப்டியே ரிட்டன் ஆய்ட்டோ அது நல்லார்ந்தது எல்லா பசங்கோ எல்லாருமே எல்லா என்ஜாய் பண்ணி போனோ
செரி செரி செரி ஓகே ஓகே நாங்க எப்போ போனது ரீசண்ட்டா வந்து இந்த வர்ஷோ நியூ இயர் அப்ப திடீர்னு நைட்டு ஃப ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஃபோன் பண்ணி பேசிகிட்ருந்தோ அ இப்ப ரீசெண்ட்டா போன ட்ரிப் சொல்றே அப்ப பே சிகிட்ருக்கும்போது எங்யாச்சு போவோ இன்னிக் நியூ இயரு லீவு தா எல்லோரு எங்யாச்சு போலா அப்டின் சொல்லி பேஸ்னோ அப்ப வந் ட்டு செரி அப்பிட்னு எங்க ஊர்லர்ந்து கொஞ்ச பக்கத்துல மேகமலைன்னு ஒரு எங்க ஊர்லர்ந்து ரொம்போ பக்கோன் சொல்ல முடியாது
செரி நியூ இயர் அன்னைக்கி போலீஸ் எல்லா கொஞ்சோ அங்கங்க இதுவா இருப்
நைட்டு நாங்க கெளம்புல நைட்டு தா பன்னெண்டு மணிக்குதா போலீஸ்லா பிடிப்பாங்க நாங்க கால்ல தா கெளம்புனோ நியூ இயர் அன்னைக்கி
ஓகே ஓகே ஆ
கால்ல ஒரு அஞ்சு மணிக்கு தா கெளம்புனோ கால்ல அஞ்சு மணிக்கு ஆ நால்ர மணி அஞ்சு மணிக்கு எல்லாரு ஒரு எடத்துக் வந்துட்டு அங்கருந்து அப்புடியே கெளம்புவோ அப்படின்னு சொல்லிட்டு போனோ அங்க இருந்து போய்யி தேனி போய் தா வேகமலை போனோ நாங்க மொத வந்து தேனி போனோ நாங்க ஃபர்ஸ்ட்டு நாங்க நாலு வண்டில பைக்கில போனோ நாலு வண்டியில எல்லாரு தேனி போயிட்டு அங்க போய் சாப்ட்டுட்டு இது வந்து நாங்க சும்மா போயிட்டு ஒரே நாள்ல வந்துரலா அப்படின்னு சொல்லிட்டு தா போனோ போயிட்டு அங்க இருந்து போ மேகமலை போனோ அ மேகமலை வந்து எப்டின்னா நீங்க மேகமலை போயிருகீங்களா
இல்லிங்க அந்த சைடல்லா போந்தே இல்ல கோயம்புத்தூரு தேனி இதெல்லா பாத்ததுல்ல மதுர ல்லா போணுட்டு ஒரு ஐடியா இருக்கு ஆ பட் ஆனா இன்னு பிளானிங் அவ்ளோ எ ஃப்ரெண்டு் கூட கோயம்புத்தூர் எல்லா இருக்காங்கல்லா இல்ல அதெல்லா பக்கந்தான வரு
மதுரைக்கு நீங்க போனதுல்லையா
மதுரை கூட போனதில்லைங்க
சரி சரி சரி சரி அகே அங்க தேனி வந்து ரொம்ப தேனி வந்து ஆக்சுவலா ஒரு ஒரு கிராம மாறிதா பெரிய கிராம மாரி அவ்ளவுதா அது அப்டிதாருக்கு இருக்கு ரொம்ப ஊரு அர்பனைஸ்டாலா இருக்காது அது டவுன் மார்லா இருக் கது கொஞ்ச கிராமமாரிதா இருக்கு தேனியே
ஆ
அப்பற வன்ட்டு மேகமலை எப்டி இருக்குன்னா ஃபுல் அங்க மேலே நீங்கள் ஏறிட்டீங்கன்னா அது வந்து ஒரு பாரஸ்ட் மாரிதா ஆக்சுவலா மேல மேகமலையில இருந்து புலிகள் இருக்கு அது இருக்கு இதுருக் குனா சொல்லுவாங்க விலங்குகளலா இருக்குன்னு சொல்லுவாங்க அ நெறய எடத்துல கு இதல்லா வச்சிருப்பாங்க போர்டு வச்சிருப்பாங்க அந்த மாரி டைகர் கிராசிங் சோனு அந்த மாரி எலிபாண்ட் கிராசிங் சோனு அந்த மாரில்லா போர்டு வச்சிருப்பாங்க அந்த மாரி விலங்குகள்லா நெறையா இருக்குன்னு சொல்லுவாங்க
ம் நாங்க வந்து அப்டிப்போன எ எடம்னா இந்த முதுமலை ஸ்பாட்டு அந்த அந்த எடத்துல எல்லா அப்டிதா வச்சிருந்தாங்க எல்லா விலகுங்கள்லா
முதுமலை வந்து புலிகள் சரணாலயம் இருக்குல்ல அங்க அதனால புலி
அது வலி ஃபுல்லா ஃபாரஸ்ட்டு கரடி யானை எல்லா விலங்குகளு அங்கியு பாக்க முடியுன்ட்டு போயிருந்தோ லாஸ்ட் டைம் ஓகே சொல்லுங்க நீங்கோ ம்
ஆமா அந்த மாரி நெறய இதெல்லா இருந்துச் சு நாங்க அப்டியே போனோ ஆ இல்ல நாங்க எதுவு பாக்கல நாங்க அப்றம் பைக்ல தா போனோ போயிட்டுந்தோ மேல போன போ போ போ போ பாத்தா ஆ செரி மேல எங்கேயாச்சு ஊரு மாரி ஆகு அப்டின்னு பாத்தா ஊரே கெடையாது அப்டின்ட்டாங்க ஆக்சுவலா மேகமலைக்கு மேல தங்கறதுகு டூரிஸ்டு வந்தா தங்கறது கு அதெல்லா எதுவுமே கெடையாது வெறும் ரோடு போயிட்டே இருக்கு போக போ போக ரோடு டு சின்னதாயிட்டே போது கிராமமா இருக்கு சுத்தி அதாது ரொம்ப கிராமம் கிராமம் மா அவுங்களுக்கு வந்து வெளி உலகத்துல என்ன நடக்கு தெரியுமா அந்த அளவுக்கு ரொம்ப கிராமம் ஓட்டு வீடு ரொம்ப பழைய காலத்து வாழ்க்கை முறைல இருக்காங்க அங்க ஆக்சுவலா வந்து டூரிஸ்ட் வர்த்துக்கான இதுவே கெடையாது அறிகுறியே கெடையாது வெறுமானா அவுங்க வந்து அந்த பக் கோ உள்ள டீ எஸ்டேட்டு எல்லா வேல பாக்றவுங்க டீ தோட்டத்துல வேல பாக்குறவுங்க மட் நாங்க பெருச சுத்தி கீழ தா வரணு ஆமா அங்கன கட கெடயாது பெட்ரோல் இது வாங்கம் இது எதாச் வண்டி நின்றுச்னா பெட்ரோல் கூட வாங்க முடியாது எல்லாமே அவுங்குளுக் ஆ ஆனா அவுங்குளுகுள்ளே உள்ளூர் க் காரங்குளுக்கு வாங்கி வெச்சுக்கிட்டு குடுத்துப்பாங்க போல பெட்ரோல்லா நம்ம வெளிலந்து வரவுங்குளுகுலா தர மாட்டாங்க
ஆனா நம்ப ஊர் நா கூட அந்த லைப் எல்லாம் வாழவே முடியாது நம்ப அந்த மாரி எடோல்லா பாக்மோது நா கூட நெறய திங்க் பண்ணிருக்கே நம்ப எல்லா ஃபெசிலிட்டியோட இங்க இருந்துட்டு சடனா இந்த மாரி ப்ளேஸ்லல்லா இருக் குணுன்னா முடியுமா இது ஜஸ்ட்டு பாக்கர்துக்கு தா சாத்தியோ அதுதா சும்மா பாக்குர்துக்கு தா சாத் த்யு நம்ப வந்து அங்க வாழ்நோன்ட்றதுல்லா ரொம்போ கடினோ தா அங்க
ஆமா செல்ஃபோன் டவரே கெடயாது யார்ட்டயு பேச முடியாது ஃபோன் வந்தா கூட தெரியாது அதுக்கப்பறோ நாங்க மேல போய்க்கு போவ போவ போவ போவ ஒரு வியூ பாய்ண்ட் இருக்குன்னாங்க செரி அப்டின் சொல்ட்டு அப்டியே போய்ட்டேருந்தோ போறப்போ ஒரு வீடு மார் ருன்ச்சு ஒரு ஒரு ஒரு ஓட்டு வீடு மார்ருன்ச்சு ரொம்ப பழய ஓட்டு வீடு மார்ருன்ச்சு அத பாத்தா டீ கட அப்டினு எழுதி வெச்சிந்தாங்க போர்டு வெச்சிருந்தாங்க டீ இருக்குன்னு ஒடனே செரிப் போவோன் சொல்ட்டு போனா அவுங்க வீடு தா ஆக்சுலா அவுங்க வீட்டுக்குள்ள ஹால்ல உக்க வந்து உக்கார சொன்னாங்க டேபுள்ல்லா போட் ருந்தாங்க உள்ள கிச்சன்லா அவுங்க வீடே அதா அவுங்க வீடு ஹால்ல அவுங்க வீட்லக்க திங்ஸ்ஸு எல்லாமே வெச்சுருக்காங்க ஆ நாங்க ஒர் பென் ச்சு போட்டுந்தாங்க அதுல உக்காந்துந்தோ நாங் ஒரு எட்டு பேரு உக்காந்துருகோ அவுங்க டீ போட் தர அப்டின் சொல்லி உள்ள கிச்சன்ல போய்ட் டீ எல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்தாங்க
ம்
பாத்தா அந்த க்ளைமேட்டுக்கு அதுக்கு ரொம்ப இதுவரைக்கு
ஆனா உண்மையாவே டீ எல்லா வந்துதா இல்ல இந்த ஒரு சந்தானோ படத்துல ஆ பாத்துருக்கிங்ளா ஒர் டீ கடைல போய் எல்லா ஒக்காருவாங்க காணாம போய்டுவாங்க ஒரு பேய் வீடு மாரி அந்த மாரி எதாச்சி ஆனதா
இல்ல இல்ல இல்ல அந்த மாரி எதுவு ஆகல அந்த மாரி எதுவு ஆகல
ஓக்கே
ஆக்சுவலா வந்து நாங்க அங்க டீ குடிச்சோ அந்த டீ வந்து ரொம் போமே டேஸ்ட்டா இருன்ச்சு ஆ இது வரிக்கு குடிச்ச டீ லே ரொம்ப அருமையான ஒரு டீ ன்னே சொல்லா நல்லா இருன்ச்சு அந்த
டீ எஸ்டேட்டு அதெல்
அவுங்க டீ எஸ்டேட்லருக்கனால அந்த தோட்டத் அவுங்க அதா சொன்னாங்க அவுங்க டீ தூளு போட மாட்டாங்ளா அந்த இது அவுங்க வந்து அது எல மாரி வெச்ருப்பாங்ளா அதுமே காஞ்ச எல மாரி இருக்குமா அத வச்சு அப் அப்போதிக்கு அவுங்க தூளு மாரி இடுச் அப்டி நொறுக்கி இது பண்ணுவாங்ளா
ரொம்ப ஹெல்தி நம்ம இதெல்லா குடிக்கரதெல்லா வந்து ரொம்ப இதுதா
பத்து ருவா தா சொன்னாங்க ஒரு டீ செம்ம டேஸ்ட் டா இருன்ச்சி அந்த டீ வந்து பத்து ருவா தா சொன்னாங்க சூப்பரா இருன்ச்சு அப்றோ எல்லாருமே அந்த டீ குடிச்சோ அவுங்க வட இதல்லா வெச்சிருந்தாங்க ஆனா அங்க க்ளைமெட் கொஞ்ச ஜில்லுருக்கனால சூடால்லா இல்ல அதுவுமே நல்லா ஜில்லுன்தாருந்ச்சு சும்மா ரெண்டு மூணு வட மட்டு வாங்கி ஆளுக்கு கொஞ்சோ கொஞ்சோ சாப்ட்டோ ஏனா அவ்ளோ ஜில்லுனுருக் ந்தாலு வட ஒன்னு அவ் ஓ நல்லாதா இருந்துச்சு பட் ரொம்ப ஜில்லுன் ஆனனால நல்லால்ல
ட்டா போட்டு குடுத்தா கொஞ்சோ நல்லாருக்கோ ஒடனுக் ஒடனே அது செஞ்சு வெச்சுட்டிங்னா ஃபுல்லா ஜில்லு
ஆமா செஞ்சு வெச்சிருந்தாங்க மூடி போட்டு ஒர் தட்டு வெச்சி மூடி போட்டு வெச்சிர்ந்தாங்க அதுக்கப்புற டீ குடிச்ச அந்த டீ நல்லா இருந்துச்சு அப்புற சும்மா பிஸ்கெட்டு இதுலா வச்சிருந்தாங்க ஆனா அங்கிருந்து குப்ப வாட்ரு பாட்லு எதுமே போட கூடாது மேல போறப் அப்பய வந்து கீழ மேகமலை ஏறப்பய போலீஸ் கீழ செக் பண்ணிருவாங்க இந்த மாதிரி பேக்ல வாட்டர் பாட்டில் பிளாஸ்டிக் ஐட்ட எதுவுமே இருக்க கூடாது குப்ப எதுமே போட்ர கூடாது ஆமா ஆமா ஆமா அது து மேகமலைக்கு அந்த பக்க நம்ம இறங்கிட்டோம்னா கேரளா மேல ஏரி இங்கிட் எறங்கிட்டோம்னா கேரளா நம்ம ஏறுற பக்க வந்து தமிழ்நாடு எறங்குற பக்க வந்து கேரளா அ ஆனா வந்து அப்டி எறங்க விட மாட்டாங்க அங்குனுக்குள்ள ஒரு செக் போஸ்ட் வச்சிருப்பாங்க போலீஸ் உக்காந்து இருப்பாங்க அந்த பக் வந்து எறங்க விட மாட்டாங்க கேரளாவில இருந்து அங்குட்டு ஏற ஏறவு வுட மாட்டாங்க அங்குட்டு வந்து ரொம்ப டேஞ்சரஸ்ஸான ரோடு இருக்கு ஆனா வந்து நெறைய வனவிலங்குகள் ரொம்ப அதிகமா வருமா அதனால வந்து அந்த பாதய மூடி வச்சிருக்காங் நாங்க கோயில்ல போய் மூடி இருந்துச்சு மே பி அதுக்கப்புற திறப்பாங்களலா தெரில ஆனா ரொம்ப நெறையா கல்லுகில்லா போட்டு ரொம்ப மு ரொம்ப இதா பலமா மூடி வெச்சிருந்தாங்க கம்பு கல்லு எல்லா போட்டு
ஏனா சில பேர் வந்து ரொம்ப அடங்காம அப்டே கெளம்பிறாங்க அந்த ஒரு பயத்துல அவுங்க அப்டி பண்ணி பலா
அதனால ஃபுல்லா போட்டு ரெண்டு போலீஸ் உக்காந்து இருந்தாங்க போட்டு
ம்
இந்த மாரி அந்த பக்க போயிட கூடாது அந்த பக்க போனா அது ரொம்புமே கிரா அந்த சைட்லா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஒரு அந்த மலையில இருந்து பாத்தோ ஆ செரிங்க செரிங்க ஓகே ஓகே
திந்து ரொம்ப நன்றி
நன்றி நன்றி நன்றி